ஆ
ஆ அக்கா கேக்குதா
ஆ கேக்குதுமா சாரிமா ஒரு இம்பார்ட்டன்ட் கால் ஒன்னு அந்த காலுக்காக தா வெயிட் பண்ணினுருந்தே அதனாலதான கட் பண்ண வேண்ட் இதா போச்சு சரியா பாவ நீயே ரொம்ப் நாள் கழிச்சு இப்பதான் பசங்களல்லா ஆ ஸ்கூல்கு அமிச்சிட்டு கால் பண்ணிருக்கே ஆனா என்னால பேச முடில பாரு
பரவால்லக்கா பரவால்ல பேசிட்டீங்களா இப்போ
ஆ பேசிட்டேன்டா பேசிட்டே அவுங்கள த்ரீ ஓ கிளாக் மேல கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டே நானு அது த்ரியோக் நா பேசிக்கிறே இடுமா இ மஷ் ரூம் சூப் பத்தி பேசணூல்ல மஷ்ரூம் சூப்பு சொல் அ நானே ம் மஷ்ரூம் சூப் எப்டி ஏனா மஷ்ரூம் வந்து இதுக்கு நம்ம பிரியாணிக்கு கிரேவிக்கு கட் பண்ற மாரி கட் பண்ண கூடாது கொஞ்சம் வந்து ஃபைன கட் பண்ணிகணு அப்போதா வந்து நம்ப வீட்டு குட்டிங்களா வாய்ல இருந்து எடுத்து என்ன வந் வந்து கொஞ்சோ ஒரு மாரி அது வந்து செட்டில்டா இருக்கூ அது டேஸ்ட் ஒரு மாரி பிளைனா இருக்கா மாதிரி இருக்கூ அதனால வந்து கொஞ்சோ பொடியா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டுபட்டர்ல பண்ணா ரொம்ப நல்லா இருக்கூ இன்னும் கொஞ்ச ஸ்வீட் கான் வச்சிருந்தீன்னா இன்னு நல்லா இருக்கூ ரெண்டுமே போட்டு பண்ணுனா சூப்பரா இருக்கூ பட்டர்ல வந்து கொஞ்சோண்டு இது மஷ்ரூம் போட்டு நல்ல வதக்கிக்கோ ஸ்பிரிங் ஆனியன லாஸ்ட்டா போட்டுக்கலா அதே மாதி மஷ்ரூம என்ன சைஸ் கட் பண் அதே சைஸ்க்கு ஆனியன கட் பண்ணிக்கோ பைனா
ஓகேகா அக்கா இப்போ ஒரு அந்த ஒரு டப்பா மஸ்ரூம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க இரநூறு கிராமு அப்ப அதுக்கு எவ்வளவு ஆனியன் போட்ணு நம்ம
அதுக்கு வந்து இப்போ உனக்கு குவாண்ட்டி கீ நெறைய வேணு வீட்ல நெறைய பேர் நாலு பேர் தான் அப்டின்னா நீ வந்து அந்த டூ ஹண்ரடு கிராம்ஸ் மஷ்ரூம் ஓ வெறும் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு போட்டுக்கலாம் ஃபைனா சாப் பண்ணி ஹீட் இல்ல எனக்கு வந்து குவாண்டிட்டி நெறைய வேணு வீட்ல வந்து ஆள் நெறைய இருக்கு இருக்குகாங்கன போது ரெண்டுன்றது நாலா போட்டுக்கிட்டீன்னா குவாண்டிட்டி நெறைய வரு ஏன்னா மஷ்ரூம் வதக்குனா இத்தணூண்டு ஆயிடும்ல எவ்வளவு மஷ்ரூம் வதக்குனாலும் கொஞ்சமா ஆயிடும் அது இன்னு நம்ம அத ஃபைனா சாப் பண்ணி போட்டு வதக்க போறோ
ஓகேக்கா ஓகே
ஆ
ஆ புரிஞ்சிச்சிக்கா அதனால நீங்க ஆ கேக்குதுக்கா அதனால நீங்க சொன்ன வெங்காய கொஞ்சோ போட்டா தெரியு
தெரியு ஆமா அத போட்டு வதக்கிக்கோ உனக்கு பச்ச மொளகா டேஸ்ட் பசங்களுக்கு புடிக்கூ அப்டின்னா ரெண்டு பச்சை மொளகா கீறி போட்டுக்கோ ஏன்னா நம்ம சாப்பிடுறதா இருந்தா ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கலா அப்போ வந்து வாயில மாட்டாது கொழந்தைங்க சாப்படு போது போட்டுட்டு அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா ஏன்னா அது சூப்புன்றனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிகோ வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு ஆ தண்ணி ஊத்திடு உனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அது தண்ணி ஊத்திட்டு ஊத்திட்டு நல்லா அது கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே கார்ன்ஃபளர் இருக்கும்ல்ல அது கொஞ்சமா தண்ணில ம மிக்ஸ் பண்ணி அதுல ஊத்திட்டன தான் கொஞ்சோ கட்டியா வரு நீ கடைல விக்கிற மாரி ரொம்ப கட்டிய யா நெறையலா போட்டிட்டீன்னா ஒரு மாரி அந்த கார்ன்ஃப்ளவர் டேஸ்ட்தான் தூக்கி கொடுக்கூ அதனால நீ வந்து அஹ் கொஞ்சமா போட்டுட்டு அஹ் அதாவது எப்படி திக்கு இருக்கணும்னா நம்பளுக்கு சூப் எப்டி குடிப்போ அந்த இதுல இருந்தா போது இப்ப சில கடை எல்லாம் வாங்கணும்னா இட்லி மாவு மாரி குடுப்பான் அந்த சூப்ப அள்ளி சாப்டுற மாரி குடுப்பான் அப்டி இல்லாம இது மாதிரி குடுத்து இது மாதிரி கொஞ்சம் கம்மியாக போடுட்டின்னா திக்னஸ்க்கு நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் வேற எதுவுே அதில திக்னஸ்கு எதுவுமே கிடையாது நல்லா இது போட்டு நல்லா குடிச்ச உடனே உப்பு டேஸ்ட் பாத்தக்கும் பெப்பர் தான் இதுல நிறைய வேணும் பெப்பர் போட்டுட்டு இப்ப கடைகள் எல்லாம் வந்து பச்சை மிளகா அரைச்சி விட்டுருவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோடே பச்சை மிளகாவே அரைச்சு அதுல விட்டுருவாங்க காரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் நம்ம வந்து பச்சை மிளகால்லாம் அரைச் போட்டா குழந்தைங்க சாப்பிடாது அவ்வளோ காரம் எல்லா எடுத்துக்காதுங்க அதனால என்ன பண்ணோனா நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம செய்யறது வீட்டுல ஹெ்ல்த்தியர் மிளகால்லா நிறைய போட்டு வாய எல்லா எரியிகிற அளவுக்கு பண்ணாம ல்ல இது மட்டு அந்த டேஸ்ட் மட்டும் வரா மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்ல இறக்கும் போது. ஸ்ப்ரிங் ஆனியனும் மிளகுத்தூளும் போட்டு கிந்தி அந்த பவுல்ல சர்வ் பண்ணும் போது நம்ம வந்து அந்த கான்ஃபிளெக்ஸ் அந்த பொரிச்சு வச்சிருக்க கான்ஃபிளெக்ஸ் போட்டு குத்தீனா அப்படியே நம்ம கடையில குடிக்கிற மஷ்ரூம் சூப் மாதிரியே சூப்பரா இருக்கும் மஷ்ரூம் சூப்பு பெருசா எந்த டேஸ்ட்டும் இருக்காது ஆனா வந்து அஹ் இது மாதிரி பண்ணி குடுக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப மேபி வந்து நம்ம சிலர்லாம் வந்து அஜினோமோட்டோ கொஞ்ச போடுவாங்க அஜினோமோட்டோ வந்து உடம்புக்கு கெடுதல் சொல்றாங்க ஆனா லைட்டா எடுத்துக்கலாமா அந்த சால்ட்டுமே அதுமே ஒரு வகையான சால்ட் தான் அந்த சால்ட்டுமே உடம்புக்கு நல்லது லைட்டா எடுத்துக்கு போது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி நியூஸ்லாம் வருது சோ அது எந்த அளவுக்கு உண்மன்னு தெரில உனக்கு ஓகேன்னா அது கொஞ்ச சேர்த்துக்கோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா நல்லா இருக்கு இல்ன்னா இப்படியே சேவ் பண்ணிடலா
சரிக்கா அந்த அஜினோமோட்டோ நீங்க சொன்னீங்க அது வந்து எப்போ சர்வ் பண்ணும் போது அந்த ஒரு பிஞ்சு போடணுமா
இல்லடா கொதிக்க வச்சுட்டு மிளகு தூள் போட போறல
ஆஹ் சரி சரிக்கா ஓகே
இப்ப வந்து இதையும் அஜினோமோட்டோ வையும் கொஞ்ச போட்டீனா அதுவும் சால்ட் மாதிரி தானே அதுவும் என்ன ஆயிடும்னா கரைஞ்சிடும் உடனே வேற எதவும் அதுல வந்து ஒண்ணும் மிளகா தூள் ஸ்மெல்லோ ஒரு மாதிரி கொதிக்கணும் அதுல வாடை வரும் அப்பல்லாம் எதுவும் கிடையாது அது சும்மா உப்பு மாதிரி தான் வேணும் போது போட்டுக்கோ வேனானா விட்டுடலாம் உம்
சரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா
சரி நீ இப்போ சொன்னல்ல
க்கா என்னதுக்கா
நீ இப்ப சொன்னல நெத்திலி போட்டு தேங்காய் அரைச்சு விட்டு குழம்புன்னு சொல்லி எனக்கு அந்த ரெசிபி சொல்லு பாக்கலாம் எனக்கு தெரியல அது டிஃப்ரெண்டண்டா இருக்கு இப்ப நாங்க நெத்திலியில எப்படி பண்ணுவோம்னா வெறும் வந்து நீ இது தித்திப்புன் சொல்லுவாங்க அ தேங்கா அரைச்சு விட்டு குருமா மாதிரி பண்ணுவோம் நீங்க எப்படி பண்ணுவீங்க
நாங்க வந்துஹ் நெத்திலி வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆஹ் தேங்காய் வந்து மிக்ஸல என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயம் அது ஃபர்ஸ்ட்ட் போட்டு லைட்டா ஒரு இது பண்ணிட்டு லைட்டாஹ் டிக் டிக் மாதி வச்சுட்டுன்னா கொஞ்சம் இத ஆயிருல ச அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து தேங்காய் தேங்காய் வந்து நிறைய சேப்போம் ஆனா இப்போ கொஞ்ச மீன் மீன் அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க அவியல் மாதிரி செய்யறனால அவியுக்கு தேங்கா வேணுல போட்டுட்டு அது கூட வந்து தனி மிளகா தூள் அது வந்து நம்ம காரத்துக் ஏத்த மாதிரி நாங்க ஒரு ரெண்டு டீ ஸ்பூன்லா போடுவோம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுலயே போட்டுவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளவுதான் வேற எந்த இன்கிரீடியன்ஸும் சேர்க்க மாட்டோம் இது மட்டுந்தான் சேர்த்துட்டு லைட்டா தண்ணி அதுல தெளிச்சு தண்ணியே ஊத்த மாட்டோம் லைட்டா தெளிச்சு அந்த நம்ம பொரியலுக்க எல்லாம் இது பண்ணுவோம் பாத்தீங்களா அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அப்படியே ஒரு வ பல்ஸ் மோட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு ப்ரஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா அது ஒரு மாதிரி துடு துடுன்னு இருக்கும் ஆனா அத எடுத்து வச்சிருவாங்க வச்சுட்டு இந்த நெத்திலி மீன் வந்து அந்த இது மீன் சட்டியில தான் வைப்போம் மீன் இது மண் சட்டியில அதுல எடுத்துட்டு இந்த இது நம்ம அரிச்சு வச்சிருக்க அந்த இத எடுத்து கொட்டிடுவோம் கொட்டிட்டு அது கூட இந்த மாங்காய் மிருங்கக்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஆனா வந்து மாங்கா இன்னு கொஞ்ச ஸ்லைஸா கட் பண்ணுவ இதுவ ஏன்னா வந்து நெத்லி மீன் அதுக்கு அந்த மாதிரி சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்ச நைசா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு முருங்கைக்காய் அப்புறம் பச்சை மிளகா் கறிவேப்பில இதையும் போட்டுட்டு காரம் வேணும்னா பாத்துட்டு கொஞ்ச மிளகா சேர்த்துப்போம் சேர்த்து உப்பு அப்புறம் வந்து மாங்காய் புளிப்பா இருந்தா பரவாயில்ல அப்படி புளிப்பு கொஞ்ச கம்மியா இருந்துச்சுனன்னா மாங்காய் புளிப்பு கொஞ்ச கு கொஞ்ச இதுஹ் புளித்தண்ணி புளியும் வந்து கொஞ்ச கரைச்சி அதை ஊத்திட்டு இது எல்லா போட்டுட்டு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியா வே ஆக்க மாட்டோம் அத அந்த அளவு கொஞ்ச அது இதுவரற மாதிரி வச்சுட்டு அ தண்ணி கொஞ்சம் லைட்டா இருக்காம வச்சுட்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல அடுப்புல தூக்கி வச்சிருவோம் வச்சுட்டு கொஞ்ச லைட்டா இது வரும் போது தேங்காய்ண்ணா இருக்கல தேங்காய் எண்ணா வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அது மேல ஊத்தி அப்படியே ஒரு ரெண்டு வாட்டி அந்த மண்்சட்டியை வந்து ஒரு ரெண்டு ஷேக் ஷேக் பண்ணிட்டு அப்படியே வந்து மூடி வச்சு கொஞ்ச ஒரு நார்மல் மீடியம் இதுலயு வச்சு எடுக்கு போது நல்லா இருக்கு அப்படியே வெந்துரும்கா
நீ சொல்லம் போதே வாயல்லான் ஊருது சாப்படணும் போல இப்பயே செஞ்சு ஜஸ் சண்டே இந்த நெத்திலி பச்ச நெத் திலி வாங்கிட்டு வந்து இந்த வ ரெசிபி நான் கண்டிப்பா செஞ்சு பாக்கன்
சரிக்கா நீங்க எப்டி பண்ணுவீங்க நீங்க கொழம்பு மாரி வைப்பீங்களா
கொழம்பு மாதிரி நம்ம குர்மா வெஜ் குருமா எப்டி பண்றோம்டா
ஆமா
அது மாதிரி வெ ஜிடபிள்ஸ்கு பதிலா இந்த நெத்திலி போட்ருவாங்க போடஸ் போட சொல்லிடுவாங்க எப்டின்னா அப்புறொ வந்து எப்டின்னா அதா வெங்காய தக்காளி அ லைட்டா சோம்பு கடுகு போட்டு தாளிச்சு கொஞ்சமா ஒரு பிஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப் புறோ வந்து மல் போட்டு தேங்கா ஆஹ் அரச் தேங்கா வந்து சோம்பு கச கச வெச்சு அரச்சு அத வி இதுல விட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த மீனு நெத்திலி மீன் கொதிச்சு நல்லா கொதிச்சிர்ணு மொளகத்தூள் வாசனல்லா போயிர்ணு போய்ட்ட பெறகு இதுப் பு நெத்திலிய போட்டு எறக் கிருவாங்க இது ரொம்ப சிம்பிள் அது இது குருமா மாதிரி தா இருக்கு ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இது பிடிக்காது
ஏன்னா நீங்க இன்னொரு விஷியொ நீங்க மா அந்த மீன் வந் மீன்ல கசா கசா அதெல்லா போட்டு ஒரு மாதிரி இருக்காது டேஸ்ட்டு
இது நெத்திலிக்கு மட்டு அது நல்லா இருக்கு அந்த தேங்காச் சோம்பு தேங்கா போட்டு அரக்குறது ஆமா அது மாத் மத்த மீனுக்கெல்லா ஐயயோ சுத்தமா செட்டாவாது அ மத்த மீனுக்குலா வந்து நம்ப புளி தண்ணி ஊத்தி மாங்கா போட்டு வச்சாதா அது சூப்பர் டேஸ்ட்டா இருக்கு
ஆமா கண்டிப்பா
தண்ணில போட்டு வச்சாதா அந்த கொழம்பே நல்லாவே இருக்கு செமயா இருக்கும்பாங்க எனக்கு ரொம்ப நாளாச்சு மீன் கொழம்பு வெச்சு இந்தம் இந்த இந்த சண்டே கண்டிப்பா மீன் கொழம்பு வச்சுதா சாப்பணு
ஆமாக்கா வெஜிடேரியன் லா முடிச்ட்டு நான் இது சாப்பிடுங்
உம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அன்னைக்குதா சண்டே தா வர் ராங்கலா சண்டே வந்ததுக்கு அப்புறன் தா சாமி கும்டுட்டுதா செய்யணு
ஆமா பிரசாதொலா எல்லாரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறோ இது பண்ணுவீங்க
ஆமா ஆமாடா
செரி செரிக்கா அவங்க யா எப் வர்ஷ வர்ஷ ஆனாப் போயிருவாங்களா கரக்ட்டா
வர்ஷத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போவாரு அந்தண்ணா அந்தண்ணே எப்ப நனைக்கிறாரோ அப் போ களம்பிறுவாரு அவரு அதுக்கே இப்ப எ ஃப்ரெண்டு திட்னாங்க வேனா அவர் நன்ச்சா போய்னு இருக்காரு அனால நீ விட்ரு பசங்கக சாப்டாம இருந்து கஷ்டப்படப் போகுது அதா சொன்ன அதெல்லால நா வேண்னது வேண்டிட்ட அப்புறு எப்டி அப்போ வந்து அப்ப நல்லா இருந்தது இப்போ கஷ்டமா அப்போ கஷ்டத்துல அது நல்லா இருக்கு இப்ப நல்லா இல்லையா அது இப்ப நம்ம நல்லாய்ட்டோ நம்ப அத வந்து அவாய்ட்
ஆமா அது வந்து நீங்க சொன்ன மாரி நம்ம ஒன்ஸ் நம்ம ஒண்ணு வேண்டிட்டு வச்சுட்டேன்னா அது கரக்ட்டா ஃபாலோ பண்ணனு நம்மளது தா சோதிச்சு பாப்பாரு அப்பறோ நம்ம மாறக்கூடாதுல்ல பேச்சு மாறக்கூடாது எப்போழுமே
சேரிங்க செரிங் அப்பா சாப்ட்டாங்ளா
ஆஹ் எல்லார்மே சாப்ட்டாங்க்கா சாப்டுட்டு படுத்திருக்காங்க தூங்கிட்ருப்பாங்கன் நெனைக்கிறே உம் செரிக்கா ஓகேக்கா அப்போ நா அப்றோ பேசுறேக்ங்கா ஒங்க கிட்ட
சேரிம்மா செரிம்
கேக்கா